வணக்கங்க
ஆ வணக்கம் தோழரே இப்ப முந்தைய பதிவுல வந்து நம்ம பேசிட்டிருந்தோ ஆ காது குத்தறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோ அ அது என்னன்னா அ இப்ப சொந்தக்காரங்களுக்கு லீவ் கெடைக்காது அப்டிங்கறதுனாலதா அப்டியே பெண்டிங்லியே இரு து ஏன்னா ஒவ்வொருத்தவுங்களோ ஒவ்வொரு தேச ல இருக்காங்க
ஆ இல்ல இவுங்குளுக்கு வந்து திடீர்னு செலவு அந்த மாரி உள்ளவுங்குளுக் குந்து முன்கூட்டியே அறிவிச்சிணோ ஒரு பதினஞ் இங்க நானு ரெண்டு வார த்தார்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அறிவிச்சர்னோ ஏன்னா திடீர்னு ஒடனே திடீர்னு சொல்றீங்க ஆ அப்டின்னு சொல்லுவாங்க ஆ அ இந்த மாரி உள்ள சூழ்நிலை உள்ளவுங்களுக்கு மற்றபடி லோக்கல்ல உள்ளவங்களுக்கெல்லா நம்ப அப்ப சொல்லிக்கலா அது ஒன்னு பிரச்சனை இல்ல ஆ இப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்வங்க சொந்தக்காரவுங்க அப்டிதா ரொம்ப சிம்பிளாவே செஞ்சுட்டாங்க யாருமே பெருசா ஒன்னு கூப்புல்ல அவுங்குளுக்கு வேண்டியவங்க அவுங் குடும்பத்துல உள்ளது மட்டோ ஒர் ரெண்டு பேரு ரெண்டு ரெண்டு கெடா கோயிலுக் குலதெய்வ கோயிலுக்கு வெட்டி சிம்பிளாவா அவுங்குளுக் குள்ளயே ஒரு நப்பு நாப்பது பேர கூப்ட்டு அப்டி அப்டி செஞ்சுட்டு டக்குன்னு அள்ளிட்டு போயிட்டாங்க உம் அது ஒன்னும் பெருசா அலட்டிக்கல அப்டிங்கற மாரி சொன்னாக ஆ நம்ப இருந்தாலோ நம்ப காது குத்தி அது இதுன்னு செய்யணுங்கிற போது நம்ப சொல்லிதா செய்யணு முக்கியமானவங்களுக்கு மட்டோ உம்
கண்டிப்பா இப்போ நா வந்து ஒரு ஃபங்ஷன் பண்றே காது குத்து பண்றேனா நா வந்து தனியாவே செ செஞ்சிருவே ஆ சிம்பிளா யார் யாரோவுக்கு இன்னு ஒரு நாலஞ்சு பேர மட்டோ கூப்ட்டு செஞ்சிருவே ஆ என்னொடைய கணவர் குடும்பத்துல அப்டி கெடையாது ஏனா அவுங்க வீட்ல வந்து ஒருத்தவங்கள விட்டுட்டு ஒருத்தவங்கள சொல் ஒருத்தவங்கள விட்டுட்டு ஒருத்தவங்கள கூப்ள கூப்பிட முடியாது
ஆ
ஒ ஏனா இப்ப வந்து எங்யோ ஒருத்தவங்க சொந்தக்காரவங்க இருக்காங்கனா அது பக்கத்து வீடும் சொந்தக்காரவங்கலா இருப்பாங்க ஆ அப்டின்னு அப்புடி அப்டின்னு பாத்தாலே ஒரு பத்து குடும்போ ரொம்ப நெருங்குன சொந்தோ அப்படின்னு பாத்தாலே ஒரு பத்து குடும்போ வந்துரோ அந்த பத்து குடும்பத்திலயு ஒவ்வொரு குடும்பத்திலயு ஒரு தலா பத்து நல்லாதா இருப்பாங்க
ஆ
அது எப்டி பாத்தாலு ஒரு எரநூறு பேரு வந்து ரொம் ரொம்ப நெருங்குன சொந்தோ அப்டின்னு கூப்ட்டாலே ஒரு நூத்தம்பது பேர் கிட்ட வந்துருவாங்க நட் நா நட் ப் நட்பு ரீதியா அதிகமாவோ இரு ரொம்ப நெருங்குன நட்பு சொந்தங்கள் அவுங்கள எல்லா குப்டா எப்படியு ஒரு எரநூறு பேரு வந்துருவாங்க நம்ப சிம்பிளானு சொல்றோ ஆனா சிம்பிளானு சொல்றோ ஆனா சிம்பிளா பண்ண முடியாது அந்த மேரி நட்பு வட் டாரங்கள் சொ பந்தங்கள் எல்லாருமே இருக்காங்க அதுனால கொஞ்சோ செரமந்தா ஆ வந்து செலவு வந்து பொருள் செலவு அதிகமாகு ஏனா எல்லாருக்கு கிடா வெட்டுறதுனா ஒரு கிடா பத்துமா அப்டிங்கறத் தெரியாது பத்தலனா அது ஒரு பிரச் பிரச்சனையா போயிடு மனஸ்தாபமா போயிரு எனக்கு சாப்பாடு போடல எனக்கு விருந்து போடலனு யாருக்கு மனசஸ்தாபோ வர கூடாது இல்லயா நம்ம ஒரு விழாவுக்கு அழைக்க சோனா அவுங்கள வந்து நெறைவா நம்ம அனுப்புறதுதா நம்மளோட
ம்
ஆனா வந் இன்னு அவுங்க சாப்பில்ல சாப்பாடு போடுல சாப்பாடு இல்ல அப்புடின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா பெய்டு எல்லாமே ஒரே யோசனையா இருக்கு நமக்கும்ப்ப பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கு அதே நேரத்துல எல்லா இதயு நம்ம கூப்புட்ணு
எல்லாரையு நம்ம திருப்திப்படுத்துறது கொஞ்சோ கஸ் சிரமமான ஒரு சூழ்நெலதா ம் அம்மா பாத்து பாத்து செஞ்சாலு ஒரு சிலருக்கு சில கொறைகளு சொல்லதா செய்வாங்க ம் எல்லாத்தையுமா அனுசரிச்சு போகற மாரி ஒரு சூழ்நெல ஏற்படு ம் அது எப்ப சைவ சாப்பாடுனு சொன்னீங்கனா உங்களுக் இப்ப அவ்வளவா ஓன்னு கொறைகளு ஏற்படுத்ற்க்கு வாய்ப்பு இல்ல இது அசைவங்கறதுனால கண்டிப்பா நம்ப கொஞ்சோ கவனமா இருக்கணு ம்
அதுனாலதா யோசனையா இருக்கு பன் பண்றதுன நாளைக்கே கூட பண்லா அது க்கான பொருள் செலவு மத்த செலவுக்கு வந்து நம்ம ஆமா கண்ணுக்கே தெரியாத செலவுகள்ன்னு பல செலவுகள்ருக்கு
இருக்கிருக் கிருக் கிருக்கு
ஆமா நம்ம சொல்றோ இப்ப நம்ப இப்ப பட்ஜெட் போட்டு வச்சிருப்போ ஒரு ஐம்பதாயிரத்துல நம்ம முடிப் போ அப்டினு சொல்லிட்டு ப்ஜெட் போட்டு வச்சுருப்போ ஆனா நம்ம அந்த செலவுகள்லா பண்ணு போது அது எப்படியு அறுவதாயிரத்துலருந்து எழுபதாயிர வரையு வந்துரு அந்த இருவதாயிரோ என்ன செலவு பண்ணேன்ணு நம கண்ணுகே தெரியாது அது மாதிரியாதா இருக்கு
இப்ப இன்னக்கி போன ஃபங்க்ஷன் கூட அப்படி தா இருந்தது நல்லா கொஞ்சமா தா செஞ்சிருந்தாங்க ஆனா சிறப்பா இருந்தது அதுல ஒன்னு கொறயில்லை ஏதோ அவுங்களால முடிஞ்சது ஒரு சைவ சாப்பாடு பே கேட்டரிங்கில சொல்லி பரவாலைக்கு ஒரு ஒரு ஐம்பது வரு சாப்ட்டுருப்பாங்க அவ்ளோதா உம் இதோட முடிச்சுட்டாங்க வேலய அந்த மாரி நம்ப அந்த மாரினாக்கா இ முடிக்க முடியாது நம்ப ஆ ப அசைவோங்கிற போது ஒரு எதிர்பார்ப்புகள் குழு கூட்டங்கள் வர எல்லாரையு இருக்கோ உம் நமக்கு கொஞ்சோ செலவு கொஞ்சோ அதிகதா உம்
அப்ப என்ன பண்றதுனு தெரியில ஒரே யோசனையா இருக்கு இன்னிக் கூட தோழி என்னுடைய தோழி ஒருத்தவங்க ஃபங்ஷனுக்கு வாங்க சாப்பாடு கிடா விருந்துன்னு கூப்ட்டாங்க
உம்
அதுனால என்னால போக முடியில ஏனா நமக்கு வேல கிறது க அதிகமா இருக்கு வேல பழுங்கிறது லீவுங்கிறது கெடைக்க மா டங்க்ஸ்சு
ஆ
அப்டியே போயிட்டுருக்கு
ஆமா எங்களுக்கோ கொஞ்சோ சிரமமாதா இருன்ச்சு காலைல இன்னிக்கு போயிட்டு வந்தது இங்க பஸ் சு வேற கெடைக்கல அப்பறோ வேற ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ்சுல போனோ ஆ எக்ஸ்பிரஸ் பஸ்ல போனோ உம் சேரி அதுவு செரமமா இருந்துச்சு போயிட்டு அந்த விசேஷம் முடிச்சிட்டு வரதுக்கு
இன்னக்கி வந்து எங்க அம்மா அப்பா கூட தோ ஒரு ஆ வெளியூருக்கு ஒரு பயணம் போனாங்க ப கொழந்தய வந்து நா தா பாத் துக்கிற மாரி ஆயிட்டு
உம்
ஆ கொழந்தை வந்து ரொம்பவே இன்னிக் ரொம்ப அடோ ஆ எந்திரிக்க மாட்டா பால் குடி ய மாட்டா அப்டின்னு சொல்லிட்டு
உம்
என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா தனியா நம்ம வந்து பாத்துகிட்டது இல்ல தனியா நம்ம பாத்து ன்னோனு நம்மகிட்ட ரொம்ப அடம் புடிக்க ஆரம்புச்சுட்டாங்க
உம்
ஆ ரொம்ப செரமமா போயிட்டு
ஆ யாரு பாத்துகிட்டது அப்பறோ
ஆ எங்க பாட்டிதா பாத்துக்கிட்டாங்க
உம்
எ கணவர் கொஞ்சோ பாத்துக்கிட்டாங்க
உம்
அதோடயே னேன் நாள ஓட்டியாச்சு ஏன்னா மிகவு சிரமமா இருக்கு இல்லையா உங்க நாளு ஏன்ன நம்ப என்ன பண்றோம்மா இன்னக்கி வந்து ஒரு கஸ் ஷ்டமர பாக்கற்துக்காக போக வேண்டியட்று இருந்துச்
ம் ம்
அஹ் அங்க போனோ நாங்க வந்து ஒரு எங்க ஆபீஸ்லேருந்து ஒரு அஞ் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல போனோ
ம் ம்
அங்க போம்போது அந்தக்கண்ணா
ம் ம்
அங்க போகும்போது என்னா ஆச்சுன்னா அந்த கஸ்டமர் வந்து ஒரு பாண்ட வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணணுன் சொல்லிட்டு ஆஃபீஸ் சோ ரொம்ப ப்ர ச்சனை பண்ணிட்டார் நா எப்புடி சமாளிக்கிறதுனே தெரியில அப்றொ நா போயி அந்த கஸ் தமர கன்வீனியன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந் இந்த வாக்குவாதம் பேசிக்கிட்டே இருந்தோ இப்போ பேசி சமாளிச் சே அந்த கஸ்டமர ஒரு வழிக்கு கொண்டுட்டு வந்து நல்ல முடிவுக்கு அழச் சொன்ன அவங்க சரி நா குளோஸ் பண்ணல நா வந் தத எக்ஸ்டென் பண்ணிக்கிற அப்டின்னு சொல்லிட்டாங்க ஆஃபீஸ்ல வந்து பல பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கு ஒவ்வொரு நாளு போறதே எனக்கு பெரிய விஷ்யமா இருக்கே
உம்
அதோட வந்து மதியோ வந்து நா சமைக்க வந்த சமைக்க வந்தப்ப பொடலங்கா கூட்டு அப்டின்னு சொல்லிட்டு வை கே போன அது எப்டி வைக்கிறதன் நா சொல்ற அப்டியே நீங்க கேட்டுகோங்க அ பொடலங்கா ஃபஸ்ட் நைசா கழுவிட்டு தோல் சிக்கே தோல் நிக்கிட்டு நைசா அரஞ்சிக்கினு அரிஞ்சிட்டு பைத்த பருப்புல ஊற போடணு பைத்தம்பருப்போ அந்த புடலங்கா ரெண்டுத்தியு ஒரு மாரி பெசரி உட்டு அந்த பொடலங்கால தண்ணி சத்து அதிகமா இருக்கு அது அப்டியே வரு அத அப்டியே நீங்க போட்டு ஊற அப்டியே பெசஞ்சு உட்டுட்டு நைசா அரிஞ்சிட்டு அந்த பைத்தம்பருப்பு ஒரு புடியும் பொடலங்கா ரெண்டுத்தியும் போட்டு பெசஞ்சி ஊற வச்சிடணு வச்சுட்டு ஆ ஒரு எண்ணெய் சட்டியில வந்து எண்ண ஊத்தி
அஹ்
அதுல வந்து கடுகு உளுத்த பருப்பு எல்லா தாளிச்சி ஆ அந்த நேரத்துல வந்து கடுகு உளுத்த பருப்புலா தாளிச்சுட்ட கொஞ்சோன்டு பா பரமிளகா போட்டு அதை நல்லா வதக்கணு வதக்கிட்டு அதுக்கு அப்ரோ அந்த இத போட்டுருக்கோ இல்லையா பொடலங்கா போட்டுருக்கோ இல்லையாக் பெசரி வச்சிருப்போ அத வந்து நீங்க அப்டியே போட்டு பெரட்டிக்கிட்டே இருக்கணு பெரட்டிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கு அப்பறொ அது அப்டியே தண்ணிலயே அந்த கொஞ்ச நல்ல தண்ணி விடு அப்டியே தண்ணி விட ஆரமிச்சிறு அப்டியே வெந்துக்கிட்டே இருக்கு வெந்த வெந்தோன அந்த நேரத்துல லைட்டா உப்பு போட்டுட்டு எவ்ளோ தேவையான உப்போ அந்த உப்ப போட்டுட்டு அப்டியே சிம்லயே வச்சு மூடி வச்சிரணு
மசாலா அதா போடுவிங்களா
எதுவும் போட மாட்ட இது பொடலங்கா அ நம்ம பொரியல் மேரி பண்றதுல மசாலா தேவயில்ல நமக் கொழம்பு மாரி வச்சோம்னா கொழம்புத் தூள் போடணு கொழம்பு தூள்ல தேவேன்னா நம்மக் கொழம்புல்ல சாதத்துக்கு இது மட்டுந்தா நம்ம தொட்டு சாப்ரோனா நா சாதத்துக்கு இத மட்டு போட்டு கொழம்பு தூள் போட்டு உ
அ அ
சரித்
சேர் நன்றி வணக்கொ அடுத்த பகுதியில பேசுவோ